ஆ
ஹலோ சொல்
ஆ ஹலோ சிஸ்டர் என்ன பண்றீங்க எங்க இருக்கீங்க
நாங்க ஊருக்கு வந்திருக்கோ ன் ம சொல்லலான்னு நெனைச்ச செரி காலைல வர அவசரத்தில நா உங்களுக்கு போன் பண்ணவே மறந்துட்டே
நா தா போய் பாத்தே வீட்டுக்கு போய் பார்த்தே உங்கள காணோ பக்கத்துலயையு கேட்டே தெரியலலைங்களே அப்டின்னாங்க
நா என்னடா சொல்லாம எங்கய போமாட்டாங்களே எங்கடா போனாங்கு தெர்லயே அப்டின்னு சொல்லிட்டு அப்றோ செரி நா வந்துட்டு ட்டு அப்புறமா கூப்பிட்டு பேசிக்குவோ வேலயெல்லா முடிச்சுட்டு கூப்பிட்டு பேசிக்குவோன்னு
நேத்து காலல அஞ்சு மணிக்கல்லா கிளம்பிட்டோ நாங்க ஊர்ல திருவிழா வச்சிருந்தாங்களா சரி அதுக்கு கூப்ட்ருந்தாங்க போன வாட்டியு ரெண்டு மூணு வாட்டி யு அவங்க கூப்ட்டு நாங்க வர்ல சரி இந்த வாட்டி பசங்களுக்கு கொஞ்சோ வீட்டுல லீவா இருக்குது வீட்டுல சும்மாவே இருப்பாங்க
ஆஹ்
அப்டியே கூட்டிட்டு போய்ட்டு வரலா இந்த மாரி அதுவு போலாமா வேணாமான்னு சொல்லி ஒரே டவுட்ல தா இருந்தோ சரி இவருக்கு வேலையல்ல லீவ் இல்லனாக்க போக முடியாது சரினால அப்டியே இரு இப்ப இல்லன்னா நா முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருப்பே சரி ஒருவேள ஊருக்கு போற மாரி
இப்போ நீங்க ஒண்ணுமே சொல்லலையே என்கிட்ட
ஆமா
ஆஹ்
அதா நானு பசங்க எல்லாரு லீவ்லா இருந்தா மட்டு போலா இல்லன்னா வேணான்ன்ற மாரிதா யோசன பண்ணிட்டுருந்தோ
சரி திடீர்னு இவரு சரி நாளைக்கு லீவு தா போய்ட்டு வந்துரலா அப்டின்னு சொன்னாங்க சரின்னு வர அவசரத்துல காலையில அவ்ளோ அப்டியே நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க சரி உங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணா அப்டின்னு சொல்லிட்டு சரி கிளம்பி வந்துட்டோ
சேரி சேரி சரி இப்ப அண்ணா எல்லோருமே பசங்க எல்லோரு போயிருக்கீங்ளா
உம் உம்
சேரி சேரி எப்போ ரிட்டன் வருவீங்க
உ நாளைக்கு வந்துருவோ
ஒரு நாள் தானே திருவிழா
இவருக்கு திருவிழா இருக்கு சரி அவருக்கு வேல ஒரு நாள் தா லீவா ஒரு நாளு புரியாம அதிசயமா தா இருக்கு எங்களுக்கு ஆனா பசங்களுக்கு அந்த நம்ம ஊர்ல இருக்கிறத விட இங்க வில்லேஜ்ல நல்லா இன்னு இவா ல்லா பண்றாங்க இல்லையா திருவிழா நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு எல்லாமா விளக்கு இதெல்லா எடுத்துட்டு பசங்கள்ளா தூக்கிட்டு போறாங்க அதெல்லா பாக்குறதுக்கே அழகா இருக்குது எங்களுக்குல்லா ஒரே ஒரே ஆச்சரியமா பாக்குறாங்க எங்க பசங்க
உம் உம் ஆமா நீங்க இதுவர கூட்டிட்டே போனது இல்லல்ல
அவங்க பாக்கவே இல்ல
உம்
உம் நம்ம இருக்கிற இடத்துல எங்க எதுவுமே இல்ல பண்டிக பண்ணா கூட பண்டிக மாதிரியே இருக்குரது இல்ல அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க போறாங்க வராங்க
ஆமா
விடிய விடிய ண்ணுவாங்க அது உம் ரொம்ப நாளு யோசிச்சுட்டே இருந்தே ஒரு நாள் இதெல்லா கூட்டிட்டு போய் காட்டணு செய்யணுனு சொல்லிட்டு ஆமா இப்டியே இந்த வாட்டி வந்துட்டோ அடியே வீட்டு வீட்டுக்கு ஆடு வெட்டியிருக்காங்க
உம் அப்போ ஒரே விருந்துதா அன்னைக்கு
உம் ம்
அண்ணா அவங்களுக்கு வேல இருக்குனா கூட நீங்க மட்டு கூட கிளம்பி வரலால பசங்கள விட்டுட்டு அவுங்களாது ஒரு வாரோ பாவோ இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வொர்கேனல்லா
ம் நா யோசிச்சுட்டு இருக்கேன் அதா சரி இன்னும். இவர்கிட்ட கேட்ருக்கேன் இன்னும் இவுரு எதுவுமே சொல்லல
சேரி சேரி இங்க எங்களுக்கும் வந்து அடுத்த வாரோம் சொல்லியிருக்காங்க ஊர் திருவுழா
ம்
அம்மா ஊருல சொல்லியிருக்காங்க அங்கயும் வந்து பத்து நாள் திருவுழா நடக்கும் இவர்ட்ட நா சொன்னே இவரு ஒன்னுமே சொல்லல பத்து நாள் சொல்ற லீவ் எப்டிப்பா போட முடியும் வேலைக் கே அப்டின் சொல்லி சொன்னாரு நா அதோடே சரி இன்னொ ஒரு வாரோ இருக்குக்கல அதுக்குள்ள எடைல பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலா அப்டின்னு ஒன்னு நா அதுக்கப்புரோ அவர்ட பேசல இல்ன்னா தம்பிய மட்டுமாது வர சொல்லி பசங்கள மட்டுமாது அனுப்பி வைக்கிற மாரி பாக்கணும் அம்மா சொன்னாங்க நீங்க எப்பயுமே ஒங்களுக்கு வேல இருக்கு வேலை இருக்குன்னே சொல்லிட்டுருப்பீங்க வருஷத்ல ஒரு நாள் கூட ஊருக்கு வந்துட்டு போ மாட்டேங்கிறீங்க திருவிழா பாக்கன் சொல்லி இல்ல நம்ம போக சூழ்நில இல்லன்னா அட்லீஸ்ட் தம்பிவாது வர சொல்லி பசங்கள கூட்டிகிட்டு போங்க அப்டிங்கிற மாரி தான் சொல்லணும் நெனச்சிட்டுருக்கேன் இவருக் லீவ் கெடைக்கலன் சொன்னா
ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு கடைக்கும் லீவு எடுத்துட்டு களம்பிடுங்க எல்லாருமே ய பண்டிக முடிச்சுட்டு நீங்க வந்துருங்க இங்க ரெநா ரெ நா இருந்துட்டு வரட்டும் அப்டி கூட பண்ணலாம் இல்லையா ஏன்னா பத்து நாள் லீவுக்கு ருபா கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க
ம் ம் ம் ஆனா இந்த வாட்ட பசங்களுக்கு லீவு அமைஞ்சிருச்சு
ம்
ம்
நாம்ளே இன்னுமே கோவில்லெல்லாம் விசேஷம் ஆரமிச்சு நேத்து நைட்டுலாம் மாவெளக்கு சரி இன்னைக்கு எல்லாம் ஆடு கோழி எல்லாம் அறுத்து இங்கல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் எங்க ஊர்ல எந்த மூளைக்கு திரும்புனாலும் அந்த நான்வெஜ் ஸ்மெல்லு தான் இருக்குது அது ஒவ்வொரு வீட்லயும் கூட்டப் போ கூட்டமா இருக்காங்க எல்லாம் கல்யாணோம் பண்ற மாரி இருக்கு ஊரே சேந்து கல்யாணம் பண்ணா எப்டி இருக்கும்
அன்னைக்கெப்ப எல்லார் வீட்லயும்
ஆ எனக்கு நைட்டெல்லாம் தூக்க இல்லங்களாஅதுனால ஒரே அசதியா இருக்கு போய் படுத்து தூங்கிட்ட நா வந்து நல்லா தூங்கி எழுந்துறதுக்குள்ள இவுங்களே எல்லாரும் எங்க நாத்தனா அத்த எங்க ஜித்தி எல்லாம் சேந்து அவங்களே சாப்பாடெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க
ம் ம்
அப்டியே ஒக்காந்து சாப்டணும் அவ்வளோதான்
சேரி சேரி செரி வெளக்கு பூஜய்லாம் வெப்பாங்களா அங்க ஒங்க திருவுழால
உம் மாவெளக்கு முடிச்ச ம் ஆடு வெட்டி கோழி அருத்து
ம் ம்
இன்னு கொஞ்சோ நாளாகனு
சேரி சேரி சிஸ்டர்
அங்க எனா
இங்க வந்து பாத்தீங்கன்னா முத நா முதல் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து சாமி சுத்தி வரு
ம்
ஆ நைட்டுக்கு நைட் வந்து ஊர சுத்தி கொண்டுட்டு வருவாங்க அப்ப வந்து இந்த அர்ச்சன பண்றது மத்தது செய்யறதெல்லா பண்ணுவாங்க அந்த ஒரு வாரோ கழிச்சு ஏழு நாள் கழிச்சு எட்டாவது நாள் பாத்தீங்கன்னா ஆ இங்க வந்து பூக்கெடைன்னு சொல்லி ஒன்னு தூக்கிட்டு வருவாங்க கம்புல வந்து பூவெல்லா சுத்தி அது மாரி கொண்டுட்டு வருவாங்க அதுக்கப்றோ இங்க சேலை எடுக்கிறது சொ ல்லி அது ஒன்னு எடுப்பாங்க குழந்தைங்க சேல மாரி வச் சி சின்ன மண் இதுலயே செஞ்சு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நேத்திகடன் வச்சு சேலய எடுப்பாங்க கல்யாண ஆகாதவங்க கொழந்த பெ பிறக்காதவங்க அந்த மாதிரி ஒ ஒவ் படிக்கிறதுக்கு அப்டின்னு ஒவ்வொருக்கு ஒவ்வொரு சேல இருக்கு அத சொல்லி அத எடுத்து ந்து வந்து வச்சு சாமி கும்புடுவாங்க கும்டுட்டு அடுத்த நாள் வந்து பா பாத்தீங்கன்னா தேரோட்டோ வைப்பாங்க இங்க
ம்
தேரோட்டோ முடிச்ச தேரோட்ட தன்னைக்கு தா வந்துட்டு இங்க நான்வெஜ் எங்க சைடுல சமைப்பாங்க கறியா வீட்டுக்கு வீடு கறி எடுத்து ஆளுக எல்லாரு இந்த மாரிதா திருவிழாவுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல அவுங்க எல்லாரு வீட்டுக்கு வீடு பாத்தீங்கன்னா நாற்பது பேரு முப்பது பேரு ஐம்பது பேருன்னு இருப்பாங்க அன்னைக்கு கறி சமச்சு அப்றோ எல்லா சாப் டு அதோட அடுத்த நாள் வந்து மஞ்சள் நீர் ஆடுவாங்க அதோட திருவிழா முடியு பத்து நாள் திருவுழா
இன்னு அர நாள் திருவிழா இருக்குனு செல்லிருக்காங்க உங்க பேரு என்ன ஆ ஃபர்ஸ்ட்டு டைம் அத நடந்து இருக்குது கோயில எல்லா கோ சாமிக்கு எல்லா அபிஷேகோ மாதிரி எல்லா பண்ணி அங்கேயே எல்லாருக்கு அன்னதானோ ஃபுல்லா அங்கெயே குடுப்பாங்க
ம் இங்கியு மூண் நாள் அன்னதானோ போடுவாங்க ம்
அப்டிங்ளா எத்தன நாளைகு என பன்றது எல்லா வேண்டுதல் அவுங்க வேண்டுதலுக்கு ஏத்த மாரி சின்னதா பெருசா வெள்ளில எல்லாமே குத்திக்கிறாங்க சூலோ குத் திக்கறது அப்றோ இந்த கிரைன்லல்லா தொங்கறது ஜே சி பில தொங்கறது அப்றோ ஒரு நாலஞ்சு பேர் டிராக்டர் இழுக்கற மாதிரி அந்த மாரி எல்லா முது இதெல்லா அந்த கம்பில குத்திக்கிட்டு அதெல்லா பண்றாங்க அவுங்க அவுங்க வேண்டுதலுக்கு ஏத்த மாரி பண்ணிக்கிறாங்க கஷ்டேதா அப்றோ இந்த மாவிலக்கு சொன்ன இல்லயா ம் நாங்க இங்க கரி விருந்து இது முடிச்சுட்டு நாங்க நம் எல்லா வேலயு முடிசிட்டு சாய்ங்காலோ இல்ல நாளைக்கு காலையில கெளம்பிடுவோ இல்ல இருக்கற மாரி ஒரு வேல ஒரு கேட்க சொல்லிருக்க லீவ் இருந்தா கேளுங்கனு சொல்லிட்டு ஏன்னா இன்னிக்கி நை ட்டுனா சாமிங்கல்லா ஒரு ஒம்போது சாமியோ பத்து சாமியோ ஒரே யடத்துல கூடு எல்லா சாமிக்கு அலங்காரோ முடிச்சு எல்லா ஒரே எடத்துல கூட்டுவாங்க பாக்க ரொம்ப நல்லா இருக்கு சாமி எல்லா கூட்டி அதெல்லா அந்த இது முடிஞ்சது அப்றோ தீ மிதிக்கெல்லா வெச்சிருக்காங்க இன்னிக்கி வாங் அக்னி மிதிக்கிறது கரகோ எனக் நாளைக்கு கரகோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக் ஒன்னு இருக்கு இருந்து பாத்தா நல்லா இருக்கு அங்கல்லா எப்டிபா இதெல்லா இருக்குங்ளா
இங்க தீம தீ மிதிக்கறதெல்லா கெடயாது அதே மாரி இந்த கரகோ எடுக்கறது இல்ல அதுக்கு பதில அங்க என்னன்னா மதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவு வந்து தலையில வச்சு எடுத்துட்டு போவாங்க ஆனா அது வந்து நம்ள மாரி ஆளுங்க எடுக்க மாட்டாங்க கொஞ்சோ வயசானவங் எடுப்பாங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேல நாப்பத்தஞ்சு ஐம்பது வய்ஸுக்கு மேல இருக்ரவுங்க மட்டுதா எடுப்பாங்க சின்ன ஆளுங்க யாரு தூக் இந்த செல தூக்ரோன் சொன்னது வந்து பாத்தீனா எல்லாருமே எடுப் பாங்க சின்ன கொழந்தைலிருந்து கல்யாணோ ஆனவுங்க எல்லாருமே எடுப்பாங்க வயசானவுங்க எல்லாருமே எடுத்துட்டு போவாங்க ஆனா அந்த இது மது தூக்கறது பாத்தீங்னா நீங்க சொன்ன மாரி கரகோ தூக்குறது ன்ன சொன்னீங்ளா அது வந்து அந்த வயசானவுங்க மட்டு எடுத்துட்டு போவாங்க அப்றோ இந்த பூக்கூட தூக்கறது வந்து பாத்தீங்னா அது வந்து ஒன்லி ஜென்ஸ் மட்டு தா செய்வாங்க பூக்கூட எடுத்துட்டு போறது அங்க இருந்து சு எடுத்துட்டு வர்றது அது இதெல்லாமே பாத்தீங்னா ஆ ஒரு கோயில் இருந்து இன்னொரு கோயிலுக்கு எப்டி ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கு தூரோ அவ்ளோ தூரோ நடந்தே தா கொண்டுட்டு வருவாங்க நடந்தே கொண்டுட்டு வந்து இங்க கோயில வ ப்பாங்க அங்க ஆ அந்த சாமி அங்க இருந்து தூக்கிட்டு வர சாமிய வந்து அக்கான் சொல்லுவாங்க இத தங்கச்சின் சொல்லுவாங்க அங்க இருந்து எடுத் துட்டு வந்து இங்க வெப்பாங்க இந்த கோயில்ல வச்சு சாமிக்கு பூஜ பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆனா இங்க பூ மிதிக்கறது இதெல்லா கெடையாது தேரோட்டோ தேரோட்டத்தோட முடிஞ்சிடு அடுத்த நாள் மஞ்ச நீராடுவாங்க மஞ்ச் தண்ணி ஊத்துவாங்கல்ல
ம்
அதட ஊத்துவாங்க அதோட விழா முடிஞ்சிடு
என்னங்க சிஸ்டர்
இல்ல அங்க ஒவ்வொன்லியு ஆனா வித்யாசமா இருந்தால பாக்கர்கே ரொம்ப நல்லாருக்கு இதெல்லா
ஆ
அது அவுங்கவுங்க ஊர்ல அவுங்கவுங்க பாரம்பரியத்த அப்டியே விடாம அத அப்டியே கட புடிச் சசி வராங்க அதெல்லா நல்லாருக்கு ஒரு மாரி பாக்றதுக்கு
ஆமா ஆமா இங்க ஏ பசங்ளு வர்ஷ வர்ஷோ சொல்லும் போது போ முடில இந்த இது டிவில காது செ நியூஸ்ல வரு ஆ அப்பறோ தம்பிங்க இந்த ஃபோன்ல எடுத்து அனுப்புறதலா பாத்துட்டு எங்களயு கூட்டிட்டு போயிருக்லா நாங்ளாவது போயிருப்போ அப்டின்லா போன வர்ஷோ சொல்லுங்க அதனாலதா இந்த வர்ஷோ பாப்போ இவுருக்கு லீவ் கெடைக்கலனா நம்ம போ முடிலனாலு பசங்கள மட்டு்மாத் இந்தாட்ட அனுப்விடணு அப்டிங்ற முடிவுல இருக்கே லீவ் உட்டுட்டாங்க பசங்களுக் கு போனா ஒரு வாரோ பத்து நாள் அதுங்களாது என்ஜாய் பண்ணிட்டு வருங்கல்ல
ம் சும்மாதா எல்லா சாப்பிட வெயிட் பண்ணிட் இருப்பாங்க செரிங்களா நா அப்பறமா அப்றமா ஃபோன் பண்றாரு
செரிங்க சிஸ்டர் செரி பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஊருக்கு வந்துட்டு சொல்லுங்க நா வீட்டுக்கு வரே ஆ செரிங்க ஆ செரிங்க சிஸ்டர்
ம்